ஹலோ கேக்குதுங்களா
ஆ சொல்லுங்க மேம் கேக்குதா உங்களுக்கு
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே மேம் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்னா பண்ணிட்டு இருக்கீங்க சண்டே எப்டி போச்சு
சண்டே இன்னிக்கு சிறப்பா போச்சு இன்னிக்கு வந்து சண்டேறதுனால கிரிக்கெட் மேட்ச் எல்லாமே சூப்பரா போச்சு மேம்
கிரிக்கெட் ரொம்ப புடிக்குமோ இப்பதாங்க பங்க்ஷன் போயிட்டு வந்தே கிரிக்கெ கிரிக்கெட் புடிக்குமோ ரொம்ப
ஆ புடிக்கும் மேம் அதலாம் என்ன மேம் ஒர்க் பண்றீங்களா
ஆ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப் நான் இங்கதான் கொஞ்சம் பிளேஸ்லாம் எதும் சொல்லிக்க கூடாது
ஓ ஓகே ஓகே மேம்
ம் செரி அப்புறம் கிரிக்கெட் தான் விளையா இல்ல வேற என்னனா புடிக்கும் பர்சனல் எதுவும் பேச கூடாது
ஓ அப்படிங்களா மேம் சரிங்க
வே விளையாட்டு விளையாட்டு விஷமா பேசுங்க உங்களுக்கு வேற ஏதாது கிரிக்கெட் சம்பந்தம் வேற
ஆ கிரிக்கெட்ல எங்க சண்டே சனி ஞாயர் ஆனாலே கிரிக்கெட் தான் எப்பமே வெள்ல்லா மேச்சு போவோம் ஆமா ஜாலியா ஜாலியா சுத்திட்டு அவ்வளவுதான் மேம் எப்யுமே தான் இருக்கோல்ல எப்பயுமே அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்லா வந்து எப்பயுமே சண்டே சாட்டடே எல்லா நாளும் விளாடுவோம் இப்பதான் யாரும் வரதுல்ல எல்லாமே அவங்அவங்க ஒர்க்
அது கிரிக்கெட் விளயாட விளயாட நல்லா இன்ட்ரெஸ்ட ஆயிடொல உங்களுக்கு
ஆமா ஆமா மேம் எப்டி சொல்றது அப்பலந்தே அது
உங்க டீம்ல எத்தன பேர் சேப்பீங்க நார்மலா எத்தன பேர் இருக்கணும் அந்த விளயாட்டுக்கு
விளையாட்டு வந்து பதினோரு பேர் இருக்கொணும் ஆனா ரெகுலராவே வந்து ஒரு ரெண்டு மூணு டீம் இருக்கும்
ம் ஏன் அந்த டீம் நீங்க பெரிய லெவல் கொண்டு போக மாட்டீங்க சும்மா தற்சமயத்துக்கு விளயாறீங்களா இல்ல
இல்ல இல்ல மேம் நாங்க வெள்லலாம் மேட்சுக் மேட்சக்கு எல்லாம் போவோம் வெள்லலாம்
ம் அந்த மாரி ஏனா பே பெரிய லெவல்ல வின் பண்ணி வின் பண்ற ஆசலாம் இருக்கா பண்ணிருக்கீங்களா
ஆ பண்ணியிருக்கே மேம் அதெல்லாம் எப்மே ரெகுலராக எப்டி சொல்றது சாட்டர்டே சண்டானதான் மேட்ச்குக்கெல்லாம் பவுல்லிங் மேட்ச் தான் போவோம்
ஆ இப்ப ரீசண்டா கூட ஒரு தேர்டி தௌசண்ட் ஜெய்சச்சுவாங்க
நீங்க எப்டி பவுலிங்கா பேட்டிங்கா
நான் ஆல் ரவுண்டர் மேம்
ஆல்ரவுண்டர் அப்ப எல்லாமே தெரியும் கிரிக்கெட்ல கரெக்டா
மேம் இது வந்து எப்டி மேம் இப்ப இந்த அப்ல வந்து
யஹா இதுல இது எதுவுமே பேசக்க கூடாது இதுல எதுவுமே பேசக்கூடாதுல்ல ஐயோ மத்தபடி அப்பொறம் கிரிக்கெட் வேற என்ன என்ன தெரியும் கிரிக்கெட்ட தவர
வாலி பால் வெளாடுவோம் மேம்